ஹலோ ஹலோ
ஹலோ
ஆ கேக்குதுக்கா ஹலோ
ஆ சாப்ட்டியா ஹலோ ஆ
ஆ சாப்டமா என்ன சாப்ட்ட பருப்பு கொழம்பு சாதங்க்கா நீங்க என்னக்கா சாப்டிங்க நா இங்க ரச சாதமும் கீர பொரியல் பண்ணே ஆ சேரிக்கா பாப்பா என்னக்கா பண்ணிட்ருக்காங்க
இங்கதா இருக்றா
தம்பி என்னக்கா பண்ணிட்ருக்காங்க
தம்பி தூங்கிட்டு இருக்காமா
மாமா என்ன பண்ணிட்டு இருக்காங்க
மாமா வேலைக்கு போயிட்டு இருக்காங்க அங்க அக்காலா என்ன பண்ட்ருக்கா
அக்கா ஃபோன் பேசிட்ருக்கா இன்னொரு அக்கா எழுதிட்ருக்காங்க தம்பியு ஓமர்க் எழுதிட்ருக் க்கா ஆமாவா எல்லா படிச்சிட்டியா நீ ஹோம்ஒர்க் எல்லா முடிச்சுட்டியா இப்பதான்கா நா பாதி எழுதுனே இன்னு பாதி எழுதணு ம் பாப்பா கல்லூரி வாழ்க்க எல்லா எப்பிடிக்கா போகுது
ம்
சாரிக்கா பாப்பா பள்ளி கல் கூட தான படிச்சிட்ருக்கா அ அ பள்ளிக்கூடம் அவுங்ளுக்கு பள்ளிக்கூட ஓப்பன் ஆகல ம் நா வ்யாலக்கெலமலிந்து ஓப்பன் ஆகுது ம் சேரி உங்ளுக்கு பள்ளிக்கூட வாழ்க்க எல்லாம் எப்டி போயிட்ருக்கு நல்லா போய்ட்ருக்குக்கா ஆஸ்டேகா ஆன் டைரியு வந்துற்றாங்க நல்லா சொல்லி தராங்க
அமாவா எந்த ஆசிரியர் ஒனக்கு மிகவு பிடிக்கு
எனக் ரொம் பிடிச்சிது தமிலாஸ்ரியரு ஆங்கில ஆஸ் சீரு ரொம்ப புடிக் கொங்கா ஆமாவா ஆமாகா எதனால தமில் ஆசிரியர் புடிக்கோ தமில் ஆஸ்ரியர் நல்லாஸ் சொல்லி தருவாங்க செல்லம பேஸ்வாங்க ஆனா கோவொ வந்ச்சினா நா ம்றடிப்பாங்க அத ந வாங்கிகுவோம் அவ்வளோதாங்கா ஆங்கில ஆஸ்ரியர்ன்னா ஆங்கிலே ஆஸ்சரியர் வந்தா நல்லா சொல்லி தருவாங் அங்க எப்ப பார் அடிக்கவே மாட்டாங்க எங்க மேல செல்லமாவே இருப்பாங்க அப்புயு வேற யாருனா வ ந்து கூப்ட்ட ஒடனே போயிருவாங்க அதுக்கப்பம் வந்து சாரீடா அன்னுவாங்க வேண்டா சு அன்ட் சொல்லுவோ அதுக்கம்மு நல்லா செல்லமாவு பேசுவாங்க அதனால தா ஆமாவ ஆமாங் நாங்களு பள்ளிக்கூடொ படிக்கு மோது எனக்கு ரொம்ப புடிச்ச ஆசியரெனா சொல்லுங்க எனக்கு ஆங்கில ஆஸ்ரியர் தா புடிக்கும் எதனால புடிக்கு
அவுரு அவரு வந்
அவ்ர வந்து எல்லாருகிட்யும் ஒரே மாத்ரி நட்ந்துப்பாரு ம் கொஞ்சொ எல் ஆ அக்கறயா இருப்பாரு எல்லாரமேல்யு ஒரே மாதுரி இருப்பாரு ஒ
ஒன்னாலதா அவுரு மேல கொஞ்சொ மரியாத அப்றோ எல்லா பசங்ளு ஒரே மாத்ரி மோ நல்ல அ அளவுக்கு வர்ணுன்ட் யோசிப்பாரு நல்லா அட்வைஸ் குடுப்பாரு அந்த மாதுரி எல்லாம் பண்றனால எனுக்கா அவுர் மேல ஒரு மரியாத வந்துது அப்றோ அ அறிவியல் அறிவியல் அத்வியல்லு ஆஸ்ரியரு ரொம்ப புடிக்கு அவரு அதே மாத்ரிதா நம்போ பசங்க எல்லாரு இப்டியே இருக் கூடாது எல்லாரு ஒவ்வொரு இடத்துல போயிட்டு எல்ல நல்ல வேலைல பொய்ட்டு ஒக்கார்ணுனிட்டு அவுரு நெறியா நெறயவே எங்ளுக்காக கஷ்டப்பட்டு ஒவ்வொன்னு